கே அ கேக் க்குது ஆனா ரொம்ப மெதுவா கேக்குதுங்க சத்தமா கேக்கல
இல்லய நெட்வொர்க்கு நல்லா இருக்குங்ளே உங்கள
நானு போன் ஃபுல் வால்யூம் தா வெச்சிருக்கே
அதா ஒய்ஃபை தா நா யூஸ் பண்ணுறே இது நம் உங்ளுக்கு த்ரோ ஆப்ல கால் வரதுனால உங்ளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு
மேபி இருக்கலாம்
ம் ஏனா உங்களுக்கு நார்மல் காலோ இல்ல வாட்ஸ்அப் காலோ இந்த இது வராது உங்களுக்கு இது உங்களோட காலிங் மெத்தேடே வி ஓ ஐ பி கால்ஸ் மூலிமா கன்வெர்ட் ஆகுது அதனால உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஓவர்னால உங்களுக்கு அந்த மாரி டிஃப்ரன்ஸ் வரு உங்களுக்கு
மேபி இருக்கலா நா நெறைய பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கே ஆனா அவங்க சத்தமா பேசுவாங்களோ என்னவோ நீங்க மெதுவா பேசுதா மெதுவாக கேக்குது
அ நா இந்த டோன்ல தா பேசுவே எப்பயுமே ஒருவேள அவங்க கேட்கலங்கறனால கொஞ்சோ அதிகமாக போடுவா பேசியிருப்பாங்க சத்தமா
அ இருக்கலா ம் சேரிங்க
ம் சொல்லுங்க
அ நீங்க தா சொல்னு
இன்ஃப்லுயன்ஸ் விலாகற்னா எப்டி இப்ப நமக்கு ப்ரொமோட் பண்றாங்களே இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல அந்த மாரி ஆளுங்களுக் இத நீங்க ஏ கேக்குறீங்க கரெக்ட்டுங்ளா
ஆமாங்க நீங்க அவ் அவங்கள பத்தி எல்லா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா
அது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
அப்டிங்களா எல்லாத்தையு ட்ரை பண்ணிருக்கீங்க
பிசினஸ் பண்றதுனால அவங்களுக்கு எல்லா வகையிலையு நா என்ன நானு மெத்தட் இருக்கு எல்லா ரூட்லையு நா டிராவல் பண்ணிருக்கே எல்லாமே நா பாத்துருக்கே
சேரி சேரிங்க
அதுல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மத்து வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணி குடுத்தாங்க எங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் மாரி தா அவங்க என்ன பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் வந்து அமௌண்ட் ஒருத்தர் வந்து அதிகமா கேட்டாங்க அமௌண்ட் கேட்டாங்க ஆனா வியூஸ் வந்துச்சு அதுல ரிசல்ட் எதுமே எனக்கு வர்ல எங்களோட ப்ராடக்ட் வெச்சு அவுங்க வீடியோல்லா போட்டு பெருசா வர்ல ரெண்டாவதா ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஸ்டாட் அப் போலருக்குது புதுசா அவங்களு அவங்களுக்கு அதிகபட்ச மேக்ஸிமமே ஒரு ஆறாயிரோ ஃபாலோவர்ஸ் தா இருந்தாங்க ஆனா வீடியோஸ்லா நல்லா இருந்துச்சு அவுங்ளுது அவங்க என்ன பண்ணாங்க நீங்க என்ன அமௌண்ட் குடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் எனக்கு போது அப்டின்ட்டாங்க அவங்க
அ அ செரி பரவா
இதுக்கு முன்னாடி அதிகமா நம்ம ஸ்பென்ட் பண்னோமே இந்த வாட்டி என்ன பண்ணலானு இருந்தோ செரி அங்களுக்கு நாங்க அமௌன்ட் குடுக்கல உங்களுக்கு ப்ராடெக்ட்டா குடுக்குறோ அந்த ப்ராடெக்ட வெச்சு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அந்த ப்ராடெக்ட நீங்களே வெச்சுக்கன்னு சொல்ட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு அ என்ன சொல்றது ஒரு தவ்ஸண்ட் ருப் ப்பீஸ் நியர் பைக்கு ப்ராடெக்ட் நாங்க குடுத்துருவோங்க அவுங்களுக்கு
சேரி சேரிங்க
போட்டாங்க ஒன்னு ரெண்டு வந்துச்சு கொரீஸ் வந்துச்சு பட் அந்தளவுக்கு அது ரீச் இல்ல
சேரிங்க
க்குறாங்கன்னா இப்ப பெரும்பாலு மக்கள் பாக்குறங்கனா அ இப்ப உதாரணத்துக்கு இப்ப நானே ஒரு பேஜ் வெச்சிருக்கன்னா இப்ப அவுங்க நமக்காக ரீல்ஸ் போட்றாங்க ப்ரொமோட் பண்ணியெல்லா பண்றாங்கன்னு வெச்சுக்குங்க அவுங்க வந்தவொன்னே நம்ம ஒரு ப்ரொஃபைல பாத் த்துட்டு இவுங்களு ஃபாலோவெர்ஸ் கம்மியா அப்ப இவுங்க வொர்த்து இல்ல அப்டின்னு சொல்ட்டு பின்வாங்கிட்றாங்க
ஆமா இருக்கோ நானுமே பாத்தீங்கன்னா இந்த ரீசெல்லர்ஸ்து ஒருத்தவுங்கள்து பாத்து நா என்ன பண்ணே இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் ஆச்சுவலி இருந்தாங்க ஆ டென் தௌசனோ இல்ல ஃபோட்டீன் தௌசண்ட் இர்ந்தாங்க அப்போ நா வந்து என்ன பண்ண ஸ் சேரி நம்ம அத போடலா நம்ம வாங்குவாங்க இத்தன பேருக்காங்களே அப்டின்னு சொல்லிட்டு டாய்ஸ் இது வந்து முன்னாடி போட்டே அ சரி ஏதோ ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா உங்க சொல்ற மாரி நம்ம பண்ணிலா சும்மா டுவெண்டி ருபீஸ் பிஃப்டி ருபீஸ் அந்த மாரி வெச்சு போட்டே பாத்து ஒருத்தர் வர்லங்க ஒரு வாரத் த்துலயே பாத்தீங்ன்னா நாலாயிரமா நாலாயிரோ ஃபாலோவர்ஸ் கம்மி ஆயிட்டாங்
இப்ப நீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டீங்களா நீங்க நெக்ஸ்ட்டு டேவே பாருங்க இப்ப நமக்கு என்ன வேணா சொல்வே உங்குளுக்கு என்ன சொல்ல ஒரு பாட்டோ இல்ல ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு ஃபீலிங்கான அந்த மாரி ஒரு வீடியோ போட்டு பாருங்க அந்த வீடியோட ரீச்சே வேற லெவல்ல போகோ லைக்ஸ் போடுவாங்க ஷேர் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க பட் நீங்க பிஸ்னஸ்ன்னு நீங்க எறங்குனீங்கன்னா ஃபாலோவர்சு கொறையு மொதலக்கு ரீச் அப்டியே டவுன் ஆயிரோ அந்த வீடியோவ யாரு தொட்டுக் கூட பாக்க மாட்டாங்க
இங்க இருந்துது அந்த மாதிரிதா பண்ணாங்க பின்ன நா இருந்தும் நா ஒன் மந்த் கண்டினியூஸா போட் ட்டே அப்புறோ யாரோ அத பத்தி கேக்கக் கூட இல்லன் சொல்லிட்டு நா விட்டுட்டங்க அப்டியே இப்ப சரி சாரீ சாரீ ஒருத்தோவுங்க ரீஸ் செல்லரா சொன்னாங்க அதுவு ரெண்டு நாள் போட்டே அது யாரோ கேக்கறதே இல்ல அப்டின்னு சொல்லி விட்டுட்டே பின்ன செரி இந்த வேல பண்லா அப்டீயேவு இதுல கொஞ்சோ அ பேமெண்ட் இருந்ததுனால செரி நம்ம இதயே பண்ணிக் க்லாம் அப்டீன்னு சொல்லி விட்டுட்டேங்க
அப்டியா என்னோட ஒய்ஃப் பாத்தீங்ன்னா எனக்கு தெரிஞ்சி ஸ்டார்ட் அப் பண்ணி டூ இயர்ஸ் ஆச்சு ஆனா ஸ்லோ மூவிங் தா ஆனா அவுங்க விடாம போராடிட்தா இருக்குறாங்க டெய்லியு போஸ்ட்டு போட்றாங்க ரீச் வர்தோ இல்லியோ அவுங்க டெய்லியு அந்த போஸ்ட்டு போட்றத விடமாட்குறாங்க நா நானோ எவ்ளோ டைம் சொல்ட்டே அதுல நம வொர்க் கோட்டால விட்டுருங்கன்னா அவுங்க கேக்க மாட்டேங்குறாங்க
ம் இல்ல ஆனா நறைய பேர் வந்து சொல்றாங் கன்சிஸ்டன்சி இர்ந் அதா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரீச் ஆகோ அப்டீன்னு சொலி ஹனி அண்ட் பியூட்டின்னு சொல்லி கூ கூட ஒரு முஸ்லீம் லேடி வந்து பண்ணாங்க பட் ஆனா அவுங்க வந்து கொஞ்சோ மாநெரமா தா இருப் ப்பாங்க அவ்ளோ க்ளோயிங்கா இப்படியெல்லா இருக்க மாட்டாங்க ஆனா அவுங்க கஷ்டப்பட்டு படிச்சு அந்த பியூட்டி பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்ன்னா ஒரு நாலஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி அப்போத்துல இர்ந்தே அவுங்க என்னப் அப்பன்னா கொஞ்சோ கொஞ்சமா வந்துட்டு கஸ்டமர்ஸ் எலா பக்கத்துல இருக்கவுங்கெல்லா ஃப்ரீயா குடுத்து அவுங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு வந்தே அந்த மாரில்லா வந்தாங்களாமா நானுமே வந்து பாத்தீங்ன்னா நானு மே அவுங்க கிட்டாலா வாங்கி யூஸ் பண்ணிக்க நல்லா தாங்க ரிசல்ட் இர்ந்துது இப்போ அவுங்களது பாத்தீங்கன்னா பர் மந்து டுவெல் லேக்ஸ் சேல்ஸ் ஆகுதா அவுங்குளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ண முடியுல இவ்ளோ ஆக் னால அவுங்க என்ன பண்ணாங்க மேனுபேக்சரிங் யூனிட்டே ஆரம்பிச் சாங்களா இப்ப வந்துட்டு அ வெளிநாடுகலா வந்து பிரான்சிஸ் மாரி வந்து அவுங்க ஓன் பே லயே வந்து குடுக்குறாங்க அதுக்கெல்லா பண்றாங்க நறைய பேர் வேல செய்றாங்க இப்ப கூட லாஸ் ஷோ ஒரு ரீல் கூட போட்ருந்தாங்க இது லைவ் வந்துர்ந்தாங்க டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து சேல் ஆயிரு க்கே நாலா எப்டி இந்த ஆர்டரு முடிக்க முடியுனே தெர்ல அத்தின்நாளா அதா கன்சிஸ்டன்சி தா தேவ முக்கியோ ம் க்கு
அதுவு பாத்தீங்ன்னா இப்ப என்ன சொல்றது இப்ப அ நா ஒரு சில லேடிஸ்லா பாத்தீங்கனா அ வாய்ஸ் குடு குப்பாங்க வீடியோ போட மாட்டாங்க ஆனா மக்கள் எதிர்பாக்கறது வீடியோதா எதிர்பாக்குறாங்க வீடியோல வந்து ஃப்ரொஜக்ட் பண்ணி அவுங்க ஸ்கிரீனுக்கு வந்து பேசர மாரி நெனைப்பாங்க பட் நம்மாள் என்னா பண்ணுவாங்கன்னா வீடியோ போ மாட்டாங்க பட் ப்ராடக்ட்ட் கையில காட்டுவாங்க இல்ல வி வவ வாய்ஸ் மட்டு குடுப்பாங்க அதுவே ஒரு மைனஸ் தான் ரீச் ஆகறதுக்கு யார் ஆன் ஸ்கிரீன்ல போறீங்க அப்படின்னா அதோட ரீச் வேற மாரி இருக்கு நம்ம ஆன்ஸ்
ஆமா இப்ப இன்ஸ்டாகிராம்ளே பாத்தீங்கன்னா பாரதிக் குக்ஸ்னு சொல்லி ஒரு பொண்ணுதா குண்டாதா இருப்பாங்க பட் ஆனா அவுங்க வந்து ஒரு சமையல் சேனலதா வந்து ஆரம்பிச்சாங்க அதுலே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாக் கிராம்லே அவுங்க ஒன் இயருக்கு ஒரு கோடி ரூவா சம்பாரிச்சு இப்ப அவங்க வந்துட்டு இன்ஃப்ளுயன்ஸ்சராவு மாறிட்டாங்க பிளஸ் அவங்க வந்து சொல்லித்தராங்க ஸ்ட்ராடஜிஸ்ல்லா எப் இப்டி வந்து இன்ஸ்டாகிராம்ல இதெல்லா பண்றது உம் எப்படி வந்து நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கிறது அந்த மாரி ஒரு கிளாஸாவே சொல்லிட்டு அதுலயே அத்தன பேர் சேர்றாங்களாமா அந்த மாதிரி ஒரு சிலரை பாக்கும்போது இன்ஸ்பையரிங்காதா இருக் ட்டு பட் நம்ம அதுவே வேலன்னு செய்யலா நமக்கு டைம் இல்ல எதோ ஒரு வேலைக்கு இருக்
அதாவது அவுங்களுக்கு பாத்தீங்ன்னா நீங்க சொல்றவங்களுக்கு வந்து ஃபேமிலில பாத்தீங்கன்னா ஒன்னு அவுங்க குழந்தைங்கலா பெரியவங்களா இருப்பாங்க அப்போ அவுங்களுக்கு வந்து ஒரு பர்டனா இருக்காது ப்ப அவுங்க இப்ப குழந்தைங்க ஒரு லெவலுக்கு மேல இருப்பாங்க ஆ அப்புறோ பிரச்சனை இல்லையே ப்ப இன்னு அது ஈஸியா போவ அப்ப அதுதா அவுங்களுக் இன்னமு ஈசி ஒன்னு கல்யாண ஆகா இருக்கணு இல்ல கல்யாண ஆகி ஒரு அவுங்க குழந்தைங்கலா ஒரு டெ ர ல ஃபிப்டீன் இயர்ஸ் ஏஜ்ல இருந்தாங்கன்னா அவுங்கவுங்க வேலயே அவுங்ளே பாத்தக்குவாங்கன்னா அஸ் எ பேரண்டா வந்து ப்ரீயா இருந்தாங்கன்னா அவுங்க இன்மாரி என்ன ஒர்க்குவேனா அவுங்க எடுத்து ஸ்டெப்பெடுத்து அவுங் பண்ண முடியு பட் சின்ன கொழந்தைங்க லெஸ் தென் இருக்காங்க அப்படின்னா அவுங்கள பாக்கறதுக்கே அவுங்களுக்கு நேரோ ஹாப் டே ஹாப்டே இல்ல ஒன் டேவே பத்தாது அதுலயே அவுங்க டைம் போச்சுன்னா பட் இதுல அவுங்க டைம் ஸ்பெண்ணா அவுங்களுக்கு என்னாவது அவுங்க அதிலே டோட்டல் டேல அவங்கென்ன ஆயிறாங்க எனர்ஜிலாஸ் ஆயிறாங்க டயர்ட் ஆயிறாங்க ச்சு அப்புறம் பார்த்துக்கலா அப்படிங்கிற ஒரு லேசினஸ் வந்திருச்சுனா விட்டுறாங்க அதுவு ஒரு காரணோ நம்ம அடுத்த லெவல் போகாததுக்கு
ஆமா பின்ன ஜப்பான் பைட்ஸ்னு சொல்லினு ஒரு சின்ன பொண்ணுதா பதினெட்டு வயசுல வந்து தந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இதுல்லா இன்ஸ்டா யூடியூப் எல்லா ஓப்பன் பண்ணி பண்ணி இப்போ அவுங்களுக்கு இருவத் த்தி ஒரு வயசு ஆய்சி ச்சாமா அவுங்க பாத்தீங்கன்னா ஓனர் ரெண்டு பேக்கரி அவுட்லெட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னியு ஆர்டர்ஸ்ல்லா இன்ஸ்டாகிராமு நேர வரவங்க எல்லாமே பண்றாங்க காஸ்ட்லியான டொன்டிஃபய் லாக்ஸ் மெஷின் அந்த மாரிலா வாங்கி போட்டு செய்கிறாங்க அந்தளவுக்கு ரீச் ஆயிட்டாங்க
ம்
அது கன்சிஸ்டன்சி முக்கியோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணனு பின்ன இந்த பேக்கிங் எல்லா பா த்தீங்கன்னா அவங்க டெய்லி டெய்லி பண்றத வந்து போஸ்ட் பண்ணும் போ அவுங்களுக்கு நறைய பாலோவர்ஸ்லாம் வந்து ஈஸியா கிடை ச்சிறாங்க ஆடர்சு வருது
அந்த யுனய்ட்னஸ் இருக்கணு அதுக்கு மேல கன்சிஸ்டன்சி இருக்கணு அப்போதா மக்களுக்கு பிடிக்கு ரிப்பிட்டடா வரப்ப என்ன பன்றாங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க அத
ம் ம் ம் இப்ப நம்மளே பாத்தீங்கின்னா ஒரு இடத்துக் கு வந்து வெக்கேஷன் போறோ அப்டின்னா செகேண்ட் டைம் போவோ அந்த அளவுக்கு வந்து ப இதெல்லா பாத்து தான இப்ப மூணாவது தரவா அதே எடுத்துக்கு போவமா இங்க போய் ஏ வேஸ்ட் பண்ணுனு நம்ம போய் புதுசா ஒரு எடத்து துக்கு போலாமே அப்டின்ற மாரி நம் மைண்ட் செட்டே மாறு தில்லையா அப்டி தா ஆ சேரிங்க நீங்க வேற எதாவது பிளாகர்ஸ் இன்ஃபளுயன்சஸ்லா இந்த மாரி பாத்துருக்கீங்களா
புரியல என்னது
நீங்க அந்த மாரி வேற இதெல்லா பாத்துருக்கீங்களா இப்போ கூட ரீசண்டா ஒருத்தவுங்க ரிஸ்வானானு சொல்லிட்டு கேனடால லாயரா இருக் காங்க அவுங்க கூட ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ரீல்ஸ்னு சொல்லி போட் டுருந்தாங்க அவுங்க அந்த ஆமா அவுங்க நைன்டி சிக்ஸ்த் முடிக்கு போதே இல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவுங்களுக்கு எவ்வளவோ டாலர்ஸ் வந்து ஒ சேலரியா ம் ஒரு இது மாரி பாட்ட குடுத் தென்ன பண்ணிருக்காங்க ஆஹ் இந்த மாரி நீங்க நெறைய வீடியோஸ் வந்து போடணு அப்டின்ற மாரி சொன்னாங்களா அவுங்க வந்து அது ரொம்ப பெருமையா சொல்லியிருந்த இத நா எக்ஸ்பெக்டே பண்ணல ஆனா இந்த மாரி வருது அப்டினு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் என்னமோ இந்தியன் மணில அது இப்ப எவ்ளோ இல்லையா மூணு லட்சோ நாலு லட் சொன்னமாரிதா வருது ஆ ஆ ஹாங்
உங்களுடைய கண்டென்ட்டருந்து அந்த ரீச்ல இருந்து அந்த டெர்மாகிராபில இருந்து அதெல்லா தா கன்சிடர் பண்ணு நம்முடையது ரீலு எந்தளவு போதுனு அது போல நம்ம கன்டென்ட் வந்து குவாலிட்டி இருக்கனு குவாலிட்டி இருந்தா யூனிபியஸ் இருக்கனு அப்போ ரீச் ஆவு நமக்கு வரு பட் எல்லாருக்குமே அது கெடைக்குமானா கொஷ்டின் மார்க் தா
ஆ ஹா ஹா
பட் அதுக்கு நமக்கு ஒரு நேர காலோன்று இருக்கு அப்பதா எதுவுமே நமக்கு அது அமையு அது எத்த ட்ரை பண்ணணு அண்டில் இல்லாம நம்ம எவ்ளோ நாள்தா நம்ம அத வந்து பின்வாங்காமல் ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கெடைக்கு நமக்கு அதுல
ஆமாங்க
அது நம்ம யாரு பண்ண மாட்டக்கிறோ
நமக்கு நெறைய வந்து ரெஸ்பாண்டில் ரெஸ் பான்சிபிலீடீஸ் பொறுப்பு இருக்கிறதுனால அத பண்ண முடியறது இல்ல மேபி நமக்கு வந் து பக்க பலமா ஒருத்தவுங்க நின்னு நீ பண்ணு நா உனக்கு ஹெல்ப் பண்றே வீட்ல எல்லாமே நா ஷேர் அப்டினால வரவுங்களுக்கு அ ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு நமக்கு நம்ம ஒரு த்தவுங்களே நம்ம போராடணுனு போது நமக் கது வெறுத்துருது நாலு நாள் பண்ணிட்டு ஆமா அதுக்கப்பறோ நம்மளால அத எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போக முடியறதில்ல
இப்ப நாங்களே பாத்தீங்கனா டூ மன்ஸ் த்ரீ மன்ஸ் வத்து சென்னை பெங்களூர் பர்ச்சேஸ் போவோ அப்போ நானு என்ன பண்ணுவே நா லீவ் போட்டு ஒய்ஃப் கூட போய்ட்டு அ ஒன்டேஸ் டூ டேஸ் ஆவு அத பர்சேஸ் பண்ட்டு வருவோ சோ அப்ப நா கூட போய் அவுங் கூட எல்லா பண்ணாதா அவுங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு அந்த எடத்துல
ஆமா
பேக்கிங் பண்றப்ப என்னனா அத போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணு அது கவர் வாங்கிட்டு வரணு சோ அதெல்லா நான்தா பண்ணியாகணு அவுங்களுக்கு அப்டிங்கிறப்ப அவுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க அத
சேரி
இல்ல ஓனா பண்ணணு தனியா பண்ணணு இண்டிஜுவலா போனுங்கிறப்ப அவுங்களுக்கு அது என்னடா இது பண்றது வீட்டு வேலய பாக்கவே நேரோ சரியா இருக்கு அப்டின் சொல்லு அவுங்க விட்டுருவாங்க அப்டியே அத
ஆமா நம்ம திருப்பியு பேசலாங்க வேற ஒரு தலைப்புல
ம் சேரி ஆஹ்